ம்
அலோ
ஹலோ
ஆஹ் ஆஹ் வணக்கம்மா
ஆஹ் வணக்கம்மா நல்லா இருக்கீங்ளா
உம் நல்லா இருக்குறே உம் எனக்கு கீர வந் து எப்டி வதைக்கர்துன்ட்டு கொஞ்சொ சொல்ல முடியுமா முருங்கக்கீரைய
உம் அப்டிங்ளா அஹ் சரி சரி சொல்றேமா
உம் உம்
கீரைய நல்லா பறிச்க்கணு
ஆஹ்
கொம்பு இல்லாம
உம் உம்
ஆஹ் நாறு இருக்குது இல்லைங்ளா
ஆமா
அழுக்கு இல்லாம சுத்தமா க்ளீன் பண்ணி வச்சுக்ணு
ஆஹ்
நல்ல சின் வெங்காயமு பெரிய வெங்காயமு இருந்தா நறுக்கிக்கணு
உம்
அப்பறமா தேங்காய் இருந்தா ஒரு மூடி துருகிட்லா
ஆஹ்
துருவி ஒரு பக்கமா வச்சுக்ணு
உம்
அது காஞ்சி மிளகா இருக்குதுங்ளா
உம்
அது ஒரு நாலு
உம்
தகுந்தாப்ல
உம்
நெறைய இருந்தா ஒரு நாலு
உம்
அதாவது ஒரு மூணு கப் கேரேட் தா
ம்
ஒரு நாலஞ்சு மெளகா
உம்
சின்ன கப் ரெண்டு சின்ன கப்பா இருந்தாக்கன்னா ஒரு ரெண்டே மெளகா
உம் ம்
அந்த மாதிரி வ ரெடி பண்ணி வச்சுக்கணு எல்லா பக்கத்துல
செரி
அப்பறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சோ கள்ள பருப் அதுல ஒரு ஒரு டீஸ்பூன்
உம்
போட்டுக்கிலா கடுகு கடுகு கொஞ்சோ
உம்
தேவயானால் தேவயான அளவு எண்ணெய் எண்ணெ எண்ணெ உடு ஒரு கொஞ்ச எக்ஸ்ட்ராவே இருந்தா நல்லா இருக்கு நாளு உம்
உம் உம்
வுடணு
ஆஹ்
அதுக்கப்றமா உம் கொஞ்சு வானைல வச்சு வானல மேல வச்சு
உம்
எண்ணெ ஊத்தி ஸ்டவ் மேல பத்த வச்சு மேல வச்சுட்டு
உம் உம் அடுப்பு மேல வச்சு நம்ம எண்ணெய ஊத் த்தி தவால அப்ற கடுகு போட் டு உளுத்தம் பருப்பு அ பருப்பு போட்டு நம்ம வேக வச்சு வெங்காயோ வேக வெக்கிறோ வெங்காயம் வேக வச்சி
கொய்யாபழ சேத்துக்கணு அதுதா விட்டமின் ஏ இருக்கு
சரி சரி சேத்துக்றோ, அப்றோ கீரைய போட்டு வதக்குறோ கசப்பு இல்லாம வருதா நம்ப வ வருத்தா
ம் வதுமே எண்ணெ ஊத்துரோலே கசப்பில்லாம வர்தே அது வணங்கரதா பொறுத்துதா
ம் ம்
அந்த எண்ணெயிலே நீங்கே ஓரளவு க்ளீறா வணங்கணோ அப்ப கசப் வராது கீரையே எண்ணெயிலே பொரிச்சிட்டோம்னா
ஆ
ம் கசப்பே வராது
கசப்பு வராது
து வராம தெரியாமரிக்கித்துக்தா தேங்கா அதுல போட்றோ ஆ காஞ்ச மொளுகா கொஞ்ச காரத்துக்கு
ஆ
திம்மா செர் தோம்னா
ஆ ம்
இப்பே கசப்பு வராது
செரி செரி இப்ப நா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு சொல்றே உளுக வடை இருக்கில்லியா பே சீக்கிரமா உ பாத்தவுட செய்யணும் நம்ம ஊற வைக்காம வுட்டுறோம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்ட் வராங்க அவுங்களுக்கு சீக்கிரமா செஞ்சு குடுக்கணும் ஊர் பெரிய பருப்பு அப்பிடின்னு நினைச்ச நம்ம என்ன பண்ணோ நல்லா சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில நல்லா கொதிக்க விட்டு அதுல எடுத்து நம்ம இந்த உளுத்தபருப்பு போட்டு ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷமலேய ஊரிடு நல்லா மூடி வச்சுிட்டான் அப்பறம் அப்பறம் அத வந்து நம்ம எடுத்து பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் நம்மளுக்கு ஊற வச்ச ஒருமண் நேரம் ஊற வச்ச பதம் வந்துடும் அத எடுத்து ஆ் நம்ப மி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரச் சி வெங்காய பொடி பண்ணி நம்ம போட்டு அ கலந்து மாவுள கலந்து எண்ணெயை வச்சு தவால அப்புறம் இந்த உளு்தவடையை நம்ம கையில தட்டுறதுக்கு கொஞ்சம் தட்டி எடுத்து போடுறதுக்கு பிசு பிசனு ஒட்டிக்கும் கையில்ல அதா நாம என்ன பண்ணணும்னா டம்ளர் ஒண்ணுக்கு முன்னாடி வாய் இருக்கு இல்லையா அதுக்கு கவர் கட்டிட்டு அந்த கவர ந நல்ல டைட்டா நூல்ல கட்டிட்டு அத மேல நம்ம தட்டி அந்த டம்ளர் எடுத் அப்படிய எண்ணெய்ல விட்டோனா கரெக்டா வரும் உங்க ட்ட வடை
ஆ
டேப் போட்டு நம்ம அப்டியே கவுத்தி வுட் ட்டோன்னா எண்ணெயில நல்லா நீட்டா வரும் உள் த்தொவர ஒரு ம் ஏன்னா ஒரு கால் மன் நேரத்துல அரை மன் நேரத்துலயே வட ரெடி ஆயிடும் ஊர் றத்துக்கே நம்முளுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்
ம்ஹும்
ஆர்றதுக்கு வந்து ஒ வட ஆகுறதுக்கு வந்து இப்ப நம்ளுக்கு அரை மன் நேரத்துலயே வந்துரும் பதம்
ம்ஹும்
ம் இப்டி ஒரு டிப்ஸும் இருக்கு நல்லா இது சீக்கிரமா செய்யலாம் நம்ம
சர் சர் பன டெம் ஓ செஞ்சு பாக்குறே
ஆ ஒரு டைம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது சமையல் பத்தி வேற சமையல் பத்தி தெரியுமா
ம் புதினா சட்னி
ம் புதினா சட்னி எப்டி செய்ய
சட்னில எல்லா நா நல்லா அரைப்ப
ஆ அததா எப்டி என்னென்ன வெப்பிங்க சட்னிக்கு
சட்னி அப்றமா சொல்றே இருங்க
சட்னி
குதினா நல்ல புதினா நல்லா கிள்ளி வச்சுக்ணூ
ஆ
அதுக்கு அது உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு வெங்காய் சிறு வெங்காய நறையா
ம்
பூண்டு ஒரு பத்து பல்லு
ம்
பூண்டு எந்த சாப்பாட்டுலுமே நா நெறைய சேத்துக்வே வடு நல்லதுன்னு
ம்
ச
அப்றோ அப்றோ பூண்டு அப் ப்றோ வேற என்ன சேக்கணூ
காஞ்சி மிளகா
ஆ
தனியா கொஞ்சோன்டு இஞ்சி இருந்தா இஞ்சி
ம்
அப்றமா ஆ உப்பு புளி
உப்பு புளி தேவையானளவு எடுத்துக்ணூ நம்ம
ஆமா தேவையான அளவு எடுத்துக்ணூ அது பருப்பு வகை இதெல்லா நல்லா சேத்துட்டு
ம்
வதக்ணூ நல்லா
ம் ம்
வானலி வச்சி ஸ்டவ் மேல
ஆ
நல்லா வணக்கணூ
நல்லா வதக்கி பருப்புங்க எல்லா ஃபஸ்ட்டு போட்டு வதக்கி எடுத்துட்டு அப்றோ புதினாவ நம்ம தனியா வதக்றோ ஆ
ஆமா
ஓ
தனியா வதக்கி எடுத்து வச்சுக்ணூ ஆற வெக்ணூ கொஞ்சோ இத உடனே மிக்சில போடக் கூடாது
உம் உம்
இ பதி நிமிஷால் பத் ஆஹ் அது வந்து நல்லா வணக்கிட்டு
ஆஹ் ஆஹ்
கொஞ்சோ ஆற வெக்கணு எப்புமே எதுமே சூடா போடக்கூடாது மிக்சில
ஹம் ஹம்
காத்தார வெச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறோ அது பமா நல்லா சட்னி போட்டு அரைச்சிட்டு கடைசியில புதினாவையு புளியு ஆட் பண்ணணு
சரி சரி நம்ம உரல்ல அரைச்சா ரொம்ப டேஸ்ட்ட வரு ஆ மிக்ஸியை விட
ஆமா கையில அடிச்சோன்னாலூ நல்ல டேஸ்ட்டுதா
ஆஹ் கையில அரிச்சு மிக்சில அரிக்கிறது த்துக்கும் கையையில அரைக்கிறதுக்கு வித்தியாம் எதாவது தெரியுமா உங்களுக்கு
ஆமா நம்ம இது கையில செய்யறது இயற் கை
உம் உம்
மிக்சி வந்து செயற்கை
ஆஹ் ப்ச் நா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாத்திருக்க மிக்சியில அரைக்கிறது வந்து கொஞ்சோ மதியமே அப்படி கொஞ்சோ ஸ்மெல் வந்துரு அதையு நா
ஆமா கரண்ட்ல அது ஸ்பீடா அரையது இல்லையா அதனால அது மாதிரி வரு
அப்புறோ கையில அரச்சு எடுத்து வெச்சு பாத்த ஒரு நாளெல்லா சாயந்திரோ வரைக்கு நல்லாவே இருந்துச்சு அந்த
ஆமா எப்வுமே இந்த டேஸ்ட் அது வராது
வராதா சரி சரி உம் சரிங்கமா
சரியா சரி